ஆ ஹாய் சிஸ்டர்
ஹாய் சிஸ்டர் வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ சிஸ்டர் சாப்ட்டாச்சா காலைல
ஆ சாப்டாச்சு சிஸ்டர் நீங்க
ஆ சாப்டுட்டேங் சிஸ்டர் பசங்க பசங்க இருக்காங்களா
ஆஹ் இருக்காங்க சிஸ்டர் ஒரு பொண்ணு இருக்காங்க
ம் ஸ்கூலுக்கு போய்ட்டாங்ளா இல்ல
இல்ல இல்ல இப்பதா ரெண்டு இயரஸ் இயர்ஸ்ஸா ஆவுது
ஓகே ஓகே சிஸ் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இன்னைக்கு திங்கக்கெழமைல இருந்து தா சிஸ்டர் ஸ்கூலு
அப்டியா சேரிங்க சிஸ்டர் என்ன சாப்ட்டீங்க
நா தோச சாப்ட தோச நீங்க
நாங்க வந்து ரவா உப்மா சாப்ட்டோ
ஓகே சிஸ்டர் அப்றோ என்னா டாபிக் பேசலா ஃபெஸ்டிவல் பத்தி பேசலாமா அ நீங்க உங்ளோடது எதாது சொல்லுங்க உங்களோட ஃபெஸ்டிவல்லு எதா இருக்கும்ல விசேஷமா இருக்கும்ல அத பத்தி ஏதாவது சொல்லுங்க ஃபுட்டு ம்
ஏ எங்க எங்க வீட்ல வந்து பெஸ்டிவல்லா வந்துட்டு நாங்க வந் எங்க நேட்டிவ் போய்ருவோ எங்க நேட்டிவ்ல வந்துட் ட்டு எங்க கிராண்ட்மா வீட்டுக்கு வந்து எல்லாருமே வருவாங்க பெரிய ஃபேம்லி அம்மா ஃபேம்லி சூப்பரா இருக்கு எங் எங்க ஊர்ல பெஸ்டிவல்லா அஹ் என்னா பண்ணுவாங்கனா பெஃஸ்டிவல் அன்னக்கி அ நைட்லா வந்துட்டு மருதாணி போட்டுட்டு விடிய விடிய தூங்க மாட்டோ தூங்காம முழி ச்சிருந்து நல்லா கத பேசி அந்த மாரி வந்து ட்டு மருதாணி வச்சுட்டு தெருவுல இருக்க பிள்ளைங்கலா வந்துருவாங்க மருதாணி வச்சு விடுங்காக்கா அப்டின்ட்டு இல்ல அப்ப நீங்களு கோரு டிசைன் ஃபோன்ல எடுத்து மருதாணி போட்டு விட்டுட்டு அதுக்கப்றமா என்ன பண்ணுவோ காலையில வந்து ப்ரேக் ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பூரி செய்வாங்க எங்கஊ எங்க ஃபெஸ்டிவல்ல எங்க ஊர்ல பூரி அ சிக்கன் கொழம்பு அப்றோ வந்து ஃபிர்னி செய்வாங்க அப்பறோ வந்து இடியப்பம் பாயா செய்வாங்க
ம்
அதுக்லா மொத நாள் மொத நாளே வந்துட் டு சிக்கன் வாங்கிட்டு வந்துருவாங்க கொழம்புக்கு வந்து தேவையான மசாலாலா அரச்சு ஃபிரிட்ஜுல வெச்சிருவாங்க ஏனா காலைல பரபர ப்பா இருக்கு எல்லாத்துக்கு சமைக்கணுங்றதுனால என்ன பண்ணுவாங்க பரபரப்பா இருக்கா இருக்க கூடாதுங்கறதுனால நைட் டே இந்த இஞ்சி பூண்டு உரிக்கிறது வெங்காயோ தக்காளி கட் பண்றது எல்லா பிப்ரேஷனுமே வந்துட்டு எல்லாரு சேந்து உக்காந்து ஷேர் பண்ணி பண்ணுவோ எல்லா ப்ரிப்ரேஷனு பண்ணி காலைல எந்திர்ச்சி அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு எந்திர்ச்சி அ நைட்லா தூக்கமே வராது இருந்தாலு காலைல சீக்கரமே எந்திரிக்கணு சீக்கரமே எந்திருச்சி அந்த புது ட்ரஸ் போ ட்றதுல ஒரு ஒரு ஆனந்தோ ஃபெஸ்டிவல்னாலே வந்துட்டு நம்மள்க்கு புது ட்ரஸ் தான அந்த புது ட்ரஸ் போட்டுட்டு ஃபெஸ்டிவல் அப்ப அப்பறோ வந்து சமப்பாங்க பூரி செஞ்சு வெச்சிருவாங்க பணியாரோ இனிப்பு பணியாரோ செய்வாங்க அதுக்கப்றம் வந்து இடியப்பம் பாயா செஞ்சிருவாங்க கொஞ்ச கொஞ்சமா செஞ்சிருவா ங்க எல்லாத்துலயுமே ஆனா எல்லா டிஷ்மே இருக்கு ஃபிரினி செஞ்சிருவாங்க ஃபிரினி ரவா ஃபிர்னி செஞ்சிருவாங்க ஸ்வீட்டுக்கு அப்பறோ எல்லார்மே வந்துட்டு பிரேயர் முடிஸ்ட்டு வந்து நல்லா எல்லார்மே சேந்து ஒன்னா உக்காந்து சாப்ட்டுட்டு அப்றோ மதியோ பிரியாணி செய்வாங்க சிக்கன் பிரியாணி இல்லனா மட்டன் பிரியாணி எதாவ்து செய்வாங்க கூட வந்து ஸ்வீட் செய்வாங்க ஸ்வீட்டு வந்து ப்ரெட் அல்வா செய்வாங்க இல்லனா கே சரி செய்வாங்க ம் அந்த மாரி பிரியாணிக்கு எல்லாமே தேவையான எல்லா செஞ்சு மத்யானோ சாப்ட்டுக்குவாங்க எல்லாரு அதே மாரி பிரேயர் முடிஸ்ட்டு அதுக்கப்பறோ வந்துட் டு ஈவ்னிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு ப பஜ்ஜி அதுக்கப்பறமா வந்து இந்த காலைலே செஞ்சு ரவா ஃபிர்னி எக்ஸ்ட்ரா இருக்கு ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸு சர்வ் பண்ணீர்வாங்க சர்வ் பண்ணீட்டு அப்டியே அந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்டியே அந்த ஒரு நாள் ஃபுல்லா அப்டியே போயிரு உங்களுக்கு நீங்க சொல்லுங்க உங்க வீட்ல எப்டி இருக்கு
நாங்க வந்து எல்லாமே மேக்சிமோ ஃபெஸ்டிவல் டைமு எல்லாமே வெளில தா சிஸ்டர் வாங்குற மாதிரி இரு க்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே அதே மாரி நீங்க சொல்ற மாதிரிதா நைட்டு மாஸுக்கெல்லா போய்ட்டு நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டோ அ மாஸுக் போய்ட்டு வந்துட்டு அப்பறோ கேக் கட் பண்றதா இருந்துதுனா கேக் எல்லா கட் பண்ணிட்டு
ஆ
அன்னைக்கு அந்த ஃப் நீங்க சொல்ற மாதிரிதா அந்த பன்னெண்டு மணிக்கு நாங்க மாஸுக்கு போற வரைக்கு என்ன பண்ண மாட்டோ தூங்க மாட்டோ தூங்கிட்டோன்னா தூக்கம் போய்ருன் சொல்லிட்டு தூங்க மாட்டோ தூங்காம்லே என்னா பண்றது முழிச்சே இருந்துட்டுதா பன்னெண்டு மணி மாஸ் போய் அட்டன் பண்ணிட்டு அப்பறோ காலைல அதே மாதிரி போய்ட்டு வந்த டயடாவே இருக்குமா வந்து தூங்கறப்போ மணி ரெண்டு மணி ஆய்ரு அப்ப லேட்டா அங்க மார்னிங் முடிச்சிட்டு எங்களதுல ஃபேமஸ் அதிகமா என்னதுனா இட்லிதா காலைல இட்லி மட்டன் கொழம்பு கு மட்டன் குருமா செய்வாங்க குருமானா அந்த தேங்கா அரச்சு ஊத்தி குருமா வெள்ள குருமானுவாங்க அது ஆ ரொம்ப நல்லாருக்கு தேங்கா அ சோம்பு தேங்கா கசகசா அ ச இது போட்டு அரைச்சிட்டு அது மட்டனோ சிக்கனோ அத என்ன பண்ணிட்றது வேக வச் வச்சுட்டு அத காரம்லா எதுமே இருக்காது நல்லாருக்கு அந்த இட்லிக்கு அத ட்டுட்டு அப்பறோ இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கு கொண்டுட்டு போய் ஸ்வீட்ஸ் எல்லா குடுக்கறதுனா குடுத்து அந்த டைம் ஓடி ம்மா அப்றோ அதேதா நீங்க சொல்ற மாதிரியே முன்னாடியே நாங்க நேட்டிவ் எல்லா போமாட்டோ வீட்லே தா இருப்போ ஏனா பக்கத்துல எல்லாமே இருக்காங்க எங்ளோட ரிலேஷன்லா இருக் னால அவுங்க அவுங்க வீட்டுக்கு போய் குடுக்க வரங்கிறப்ப இஞ்சி பூண்டு எல்லாமே உரிச்சு வச்சிருவோ முன்னாடியே அப்ப பிரியாணி தா கண்டிப்பா அன்னைக்கு ஃபெஸ்டிவல் டைம்ல எப்போது பிரியாணி தா இருக்கு பிரியாணி நல்லா அடுப்புல வச்சு செஞ்சுட்டு அது முடிக் மூணு மணி ஆயிருமா அந்த நைட்டு மாஸ்சு போயிட்டு வந்துட்டு கண்ணு முழி க்கிறதே ரொம்ப ஒரு இதாவே இருக்கு
ஆ
அதுவே ஒரு மாதிரி இருக்குமா எல்லா இட்லி இதெல்லா சாப்ட்டுட்டு எல்லாத்துக்கு அந்த ஸ்வீட்ஸ் எல்லா டிஸ் ட்ரிபூஷன்லா பண்ணிட்டு அப்பறமா சமைக்க ஆரம்பிப்போ அது வந்து மூணு மணி ஆயிரு சாப்டம்போது மூன்ற மணி ஆகறப்ப சாப்ட்டுட்டு அதுக்கப்றோ படுத்து எல்லா தூங்கிட்டு ஒரு ஆறு மணி போலதா எந்திரிப்போ
ஆ
ஆ எந்திரிச்சிட்டு அதுக்கப்றோ டீயோ காஃபியோ குடிச்சிட்டு எதாவது படோ எதாவது போட்டாங்கன்னா பாத்துட்டு இல்லனா ஈவினிங்ல என்ன பண்றது இங்க பக்கத்துல பார்க் இதல்லா இருக்கு அங்க போயிட்டு சும்மா கொஞ்ச நேரோ ஒக்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரத்துக்கே அன்னைக்கு அந்த ஃபெஸ்ட்டிவெல்லே என்ன ஆயிரு முடிஞ்சு போயிரு
ஆ ஆ நாங்க என்ன பண்ணுவோனா சின்ன பிள்ளைல ஆ சொல்லுங்க
ஏ மேக்சிமம் என்னன்னா இங்க இப்ப முன்னாடிலா நம்ப நாங்க இருக்கிறப்பலா ரிலேஷன் வீட்டுக்கெல்லா கூட்டிட் போவாங்க தா பாட்டி வீட்டுக்கெல்லா கூட்டிட் போயிட்டு மொதல் நாளே பேயிட்டு அங்கலா ஆசீர்வாதலா வாங்குனா எல்லா காசலா குடுப்பாங்க நம்ப ப்ளஸ் சிங் வாங்கம்போது என்ன பண்ணுவாங்க காசெல்லா குடுப்பாங்க இப்ப அது வந்துலா இப்ப முடிஞ்சு பேயிருச்சு இப்ப யார் ருமே என்னா பண்ண மாட்டன்னுதுங்க போ மாட்டேன்னுதுங்க அங்க போறதுக்கு அந்த மாரி போறதுக்கு பதிலா ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்னா பண்ணணு ஸ்பென் பண்ணணுன் நெனைக்குதுங்க அ ஃபோன்ல விஷ்சஸ்லா வருதுல அதுங்களுக்குலா ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க சொல்ல போனா அப்பறமா ஈவினிங் போய்க்கலாமா ஈவினிங் போய் பாத்துக்கலாமா அப்டின்னுதுங்க நாங்கலா இருக்குறப்ப அ ம லன்ஞ்சு செஞ்சு இந்த எடுத்துக்கிட்டு போயி கால்ல உளுந் அன்னைக்கு பாத்தீங்கனா ஒரு கலக் க்க்ஷன் இருக்கு நம்புளுக்கு யார் யார் கால்ல உழுவுரோமோ அவங்கள்ட பத்துருவானாலு நம்முளுக்கு என்ன பண்ணுவாங்க கைல குடுத்துருவாங்க கால்ல விழுந்துருச்சேன்னு அது ஒரு இப் இப்ப வந்து அதலா இதுங்க என்ன பண்ண மாட்டேன்னுதுங்க எதிர்பாக்க மாட்டேன்னுதுங்க போங்கமா அப்டிலா போய் வாங்கணுமா போங்கமா அப்டின்னு என்ன பண்ணுதுங்கனா ரிஜெக்ட் அந்த ஃபுல்லாவே அந்த பாரம்பரியோ அது எல்லாமே என்ன ஆகுதுனா இப்ப இருக்
ஆ நாங்களு அப்டிதா ஏ என்ன செய்வோ எங்க ஊர்ல வந்து இது போடுவாங்க ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து திருவிழா மாரி இந்த ராட்டனோ அந்த கடைங்க டாய்ஸ் கடைங்க இதெல்லா போடுவாங்க நாங்க என்ன பண்ணுவோ நாங்க யார் யாரு வீட்டுக்கு போறோமோ அவ்ளோ கலெக்க்ஷனு எல்லா பெரியம்மா சித்தப்பா எல்லாத்துட்டியு தாத்தா பாட்டி அவங்ககிட்டலாம் போயிட்டு ஃபெஸ்டிவல் டைம்ல அவங்க வீட்டுக்கு போனாலே காசு குடுத்துருவாங்க பெ பெருநாள் காசு தாங்க அப்படின் சொல்ட்டு கேட்ருவோ கேட்டுட்டு நூறுவா ஐம்பது ரூவா அந்த மாரி தந்துருவாங்க அதுவே ஒரு ஆயிரூபா கலெக்க்ஷன் ஆயிரு சாய்ந்திரம் போல எங்க அம்மா என்ன பண்ணுவோ அம்மா வீட்ல எங்கள அந்த இதுக்கு கூட்டிட்டு போங்க பெருனாக்கட அப்டினு சொல்லுவோ பெருனாக்கடைக்கு கூட்டிட்டு போங்க அப்டின் சொல்லி அங்க போயிட்டு அங்க இருக்கிற டாய்ஸ் அதெல்லா வாங்கிட்டு ஐஸ் திரும்பி விப்பாங்க ஸ்நாக்ஸ் விப்பாங்க வாங்கி சாப்டுட்டு அங்கே உள்ள ராட்டின எல்லா சுத்தினதயே திருப்பி திருப்பி சுத்தி அந்த காச ஃபுல்லா காலி ஆக்கிட்டு தா வருவோமே நாங்கல்லா அந்த மாரி இப்ப புள்ளைங்கெல்லா இருக்க மாட்டேங்கிதுங்க
ம் அதா இப்பல்லா ஆ இப்ப அதெல்லா எதிர்கமா அந்த சுவீட்ஸ் எல்லா எதிர்பாப்போ அய்யோ அத சாப்பிலா இத சாப்பிலானு இப்ப இதுங்க எல்லா என் பண்ணதுங்க அந்த சுவிட்ஸ் எல்லா எதிர்பாக்க மாட்டேனுதுங்க ஓ கேக்கா கேக்குனா இப்ப என்னது பிளாக் ஃபாரஸ்ட் வந்துருக்குது அந்த மாதிரி எல்லா எதிர்பாக்குதுங்க சுவிட்ஸ் எல்லா சா சாப்ட மாட்டேன்னுதுங்க அதுக்கு பதிலா இந்த பானிபூரி ஐடம்ஸ் ஜங்க் ஃபுட்ல தா அதுங்க இருக்குங்க தவிர இந்த இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே என்ன பண்ண மாட்டேங்துங்க சாப்ட மாட் ந்துங்க நம்மெல்லா எப்படா அந்த திருவிழா வரு அப் பதா நம்பளுக்கு என்ன ஆகு கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லா செய்வாங்க பண்ணுவாங்க அப்டின்ட்டுல்லா இருப்பாங்க அம்பு சட்டி வெஜ் ஒரு அஞ்சு ஐடம் வந்து என்ன பண்ணிருவாங்க செஞ்சுருவாங்க செஞ்சு அததா நாங்க ஸ் ஸ்கூல் விட் வந்தா சாப்புறகெல்லா பசித்து செஞ்சிருவாங்க இப்ப எல்லாப் பண்ணுங்க வீட்ல செய்யறதெல்லா எதிர்பாக்க மாட்டேன்துங்க அடையார் ஆனந்தபவனு அந்த மாதிரி இதுலல்லா இரு பாக்குதுங்க எல்லா பெரிய பெரிய இதுலதா எதிர்ப் பாக்குதுங்க அந்த ஸ்வீட்ஸ் எல்லா அங்கதா நல்லாருக்கு அப்டின் அதுங்க வச்சுக்கிதுங்க
ஆமா ஆ
நெறையா ஸ்வீட்ஸோட நேம் கூட நம்மளுக்கு லா தெரிய மாட்டேனுது
ஆமா இப்ப அந்த புள்ளைங்
அதா சொல்லுவாங்க இந்த முறுக்கு சோமாசு அதிரச சோ இதுதா இப்ப அதா எ
இதுதா இப்ப இப்பல்லா அப்டி கெடயாது இப்ப வந் அது ஆ அதெலா இ இப்பல்லா வந்துட்டு நம்ம வீட்ல செய்வாங்க இப் ப்ப என்ன பண்ணீறாங்க அதெல்லா ஒண்ணு ரெண்டு பேரு இந்த மாரி சோசியல் மீடியால வந்து வீட்ல பண்றவங்க ஃபெஸ்டிவல் டைம்ல ஆடர் பண்ணுங்கங்கற மாரி வீடியோ போட்றாங்க அத பாத்து அதுலா வந்து
குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல தா வந்துறாங்கல்ல ம்
ம் வாட்ஸ்அப் குரூப்ல இந்த ப்ரவ்னி அது இதுன் சொல்லிட்டு ஏதேதோ நம்ம நம்ம அத பேரே நம்மளுக்கு தெரியாது கேள்விப்பட்ருக்கவே மாட்டோ ஆனா நம்ம பசங்க அம்மா இது இருக்கு இது வாங்கி குடுங்க இத நா சாப் டுருக்கே இது எ ஃப்ரெண்டு சாப்ட்டா நாங்க அன்னைக் வெளிய போம்போது அவுட்டிங் போம்போது சாப்ட்டோ நல்லா இருக்
இல்ல இதுங்க சாப்பறத வந்து ஸ்டேட்டஸ்ல ஒண்ணு போட்டுருதுங்க அங்க போய் சாப்ட்டோ இங்க போய் சாப்ட்டோனு வேற ஒன்னு போட் வெச்சிடுதுங்
ஆமா ஆமா
இவுங்க போய் அங்க சாப்ட்ருக்காங்கன்னா அடுத் த நாள் ஸ்கூல்ல போய் கேட்டுராளுங்க ஓ சாப்டிங்களா
ஆமா
அப்டின்னு சொல்லி ஸ்டேட்டஸ்ல போட்ருக்கீங்களே அப்டின்னு ஓகே சிஸ்டர் எனக்கு டை டைம் முடிஞ்சிருச்சி உங்கள்ட்ட பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நெக்ஸ்ட் கால்ல பேஸ் லா எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு சிஸ்டர் நீங் அ நெக்ஸ்ட் கால்ல